ஹலோ?
ஹலோ வணக்கம் தோழி.
வணக்கம் தோழி கேக்குது. சாப்டாச்சுங்ளா?
ஆ சாப்ட்டே தோழி முடிஞ்சிருச்சு எல்லாமே இப்போ தூங்கத் போகுணு அவ்ளதா. செரி உங்ககிட்ட பேசிட்டு பேசிட்டுரு அதுக்கு அப்மா போய் தூங்கலா அப்டின்ட்டு
ம் ஓ செரிங்க செரிங்க தோழி.
கல்யாணவுத்துக்கு இப்ப தம்பிக்கு கல்யாணோ சொன்னீங்ளே பொண்ணு பாத்துட்டீங்ளா?
வீட்லியே இருக்குங்க பொண்ணு.
வீட்லியே இருக்கா?
ஆ
என்ன சொல்றீங்க?
அக்கா பொண்ணு.
அக்கா பொண்ணா?
ஆ.
புரில அக்கா பொண்ணுனா இப்போ அஞ்சு அக்கா சொன்னீங்கல்ல. அக்கா தங்கச்சிங்கன்னு
ஆ பஸ்ட்டு அக்கா பொண்ணு.
ஃபஸ்ட் அக்கா பொண்ணு ஆ சூப்பர் சூப்பர். ஓ அந்த மாரி பண்ணுவீங்கல்ல. க்கா பொண்ணுக்கே நீங்கெல்லா கல்யாணோ. செர் செரி மொற மாமா மொற மாமால்ல
ஆ நீங்க பண்ண மாட்டீங்களா அந்த மாரி?
ம் இல்லல்ல அந்த மாரி எல்லா பண்ண மாட்டாங்க. அ அம்மாவோட
ம்.
அம்மாவோட தம்பிக்கு எல்லா கல்யாணம் பண்ணி வெக்க மாட்டாங்க. அவுங்க மாமானா மாமா மட்டுந்தா. அவனுக்குகெல்லா அவுங்குள்க்கெல்லா கல்யாணம் வெக்க மாட்டாங்க. இந்த சித்தப்பா பச ங்க பெரியமா பசங்க அந் அந்த மாரி கல்யாணம் பண்ணி வெச்சிருவாங்க.
என்னா சொல்றீங்க?
ஆம்மா அந்த மாரிதா கல்யாணோ பண்ணுவாங்க.
அந்த மாரி எங்க வீட்ல இந்துந்தா நா ரொம்ப சந்தோஷப்பட்ருப்பே.
ஏங்க இப்டி சொல்றீங்க வெளி ஆளா உங்களுக்கு
ஆமா வெளி ஆளு
ஓ ஏ யாராவது புடிச்சிருந்தாங்கனா உங்களுக்கு உங்க சொந்ததுலே
அப்டில்ல எங்க அண்ணனுங்ல்லா நல்ல டைப்பா இன்னு கேட்டா அவனுங்க வர போற பொண்ணாட்டீங்ளா பாத்துக்கிறாங்க பாருங்க அப்டி பாத்துக்கறானுங்க
சூப்பர் சூப்பர் அதெல்லா பாக்கும்போது நம்மளுக்கு ஆச வரு
ஆ அப்டி பாத்துக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள பாத் அம்மா இருந்தாங்க
ம் ம்
ஆனா கல்யாண ஆயிட்டபெர்கு அவுங்க மேல ஒரு பாசத்த காட்றாங்க பாருங்க
அது பாக்குபோது நம்மளுக்கு கொஞ்சோ பொறாமையாவு இருக்கு
ம் இல்ல பொறாமையா இல்ல கொஞ் இருக்கு நம் ஆனா நம்ப வீட்டுக்காரர் நம்ளுக்கு தெரிலல கஷ்டமா இருக்
ம் அது அப்டிதா ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும் அவங்கவுங்க இடத்துல நம்ம இருந்து பாத்தாதான தெரியும எல்லார் வாழ்க்கையிலயு ஏதாவது ஒண்ணு இருக்கு எல்லாருக்கு எல்லா வாய்ப்புமே கெடச்சிறாது ஏதாவது ஒரு பிளஸ் மைனஸ் இருந்துட்டே தா இருக்கு
கரெக்டா சொல்றீங்க அது என்னவோ உண்ம தானே தோழி
ஆமா ஏன்னா இப்போ இங்க நாலு பேர் சொல்றோல்ல இப்போ நாலு பேர்ல நாலு நாலு விதமா இருக்குறாங்க ஆள்ளு இப்ப பெரிய அக்கா அவங்களோடு பாத்தீங்கன்னா நல்ல கேரட் டர் நல்லா இது பண்ணுவாங்க நல்லா கு ஏ கேர் எடுத்து பாத்துப்பாங்க நல்ல எ எங்க அம்மாக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருப்பாங்க எப்டின்னா அவுங்க எங்க ம அம்மாக்கு இப்ப மருமகன்ந்தானே சொல்லுவாங்க பொண்ணோட பொண்ணோட மாப் புள்ளைக்கி என்ன சொல்லுவாங்க மருமகன் தானே ஆனா மகன் மாதிரி இருப்பாங்க
ஆ பரவாயில்லேங்ளே அப் அதுவே பெரிய விஷ்யோ
ஆமா அந்த மாதிரி மகன் மாதிரி இருந்தாங்க அவுங்களுக்கு கல்யாணம் சப்டோமா அவுங்க நின்னு தா எனக்கு எ தங்கச்சிக்கு அதுக்கு நெக்ஸ்ட் தங்கச்சி மூணு பேருக்கு அவர் நின்னுதா அவரு தலமையில தா கல்யாண நடந்துச்சு எங்களுக்கு
பரவாயில்ங்ளேங்க இந்த மார்லா பழைய காலத்துல வேணா பண்ணிருப்பாங்க இப்பல யாரு பண்ண மாட்டங்க
ஆமா அந்த மாரி ஒரு கேரக்டர் தா அவரு இது ஃபஸ்ட்டு மாமா செகண்ட் பாத்தீங்கன்னா தா என்னோட ஹஸ்பெண்ட்டு அதாவது பாத்தீங்கன்னா பெரியம்மா பைய
ம்
எங்க அம்மாவோட அக்கா இருக்குறாங்கல்ல ஆமா க்கா பையன்ன எனக் கல்யாண பண்ணி வச்சுட்டாங்க அதுனால அவர் சொந்தோந்தான் அவரிதயோட வெரிய பெரிய வித்தியாசோ தெரில ரிலேட்டிவ் தான அப்புறமா மூணாவ்து ஒன்னு வந்தாங்க பாத்தீங்ளா அவரு பாத்தீங்னா கொஞ்சோ வீட்டு மருமக பையன் மாதிரிதா இருப்பாரு ஆனா நல்லா அவரு கேர் எடுத்துட்டு எல்லாமே பண்வாரு அதே மாரி அவரு அவரு வீட்ல போம்போது நம்ள கண்டுக் மாட்டாரு
ஆ
ஏனா அவ்ங்க அம்மா எதாது சொல்லுவாங்ளோ அப்டின்ட்டு எதுமே அவ்கவ்ங்க அம் அவ்ங்க ஃபேம் முன்னாடி எங்ககிட்ட பேசு மாட்டாரு ரொம்போ இப்ப வந்து சிரிக்க மாட்டாரு அந்த மாரி இருப்பாரு ஆனா நம்ம வீட்டுக்கு வந்துட் டாருன்னா நல்லா பேசுவாரு நல்லா ச சமைச்சு குடுப்பாரு நல்லா ஜீஸ் அடிச்சு குடுப்பாரு அந்த மாரி
ஆ சரி சரி அப் அவ்ங்க ஃபேமிலிக்கு பயப்புராரு
ஆமா அவ்ங்க அம்மாக்கு பயப்புற ஆளு
அப்பிடியா ஓ
ஏதாவ்து சொல்லிருவாங்க அப்றமா ய யா அப்டியே பொண்டாட்டி வீட்டு ஆளுங்க மா அவ்ங்க கூடியே ஆய்ட்ட நீ அப்டியே மாறிட்ட அப்டி இப்டி சொல்லுவாங்க அப்டின்
இப்பா இப்போ நீங்களா ஒன்னா ங்ளா ஒன்னா இருக்கீங்ளா
ஒரு இப்ப நா சொன்னல்ல இந்த அம்மாக்கு பயப்புறவ பையனு அவரு மட் இப்ப தனியாதா இருக்காரு அவரு அம்மா கிட்டயேதா இருக்காரு
ஆ
நாங்க எல்லாரு ஒரே வீட்லதா இருக்கோ
நீங்க மூணு பேரு
ஆமா அ பெரியா அக்கா நா
ஆ
லாஸ்ட்டு நாலாது தங்கச்சி ஒரே வீட்ல மேல கீழ இருக்கோ அம்மா பக்கத்து வீடு அம்மாவு நானு கீழ் வீடு அக்கா மொத மாடி ரெண்டாவ்து மாடி தங்கச்சி
ஓ ம்
அந்த மாதிரி இருக்கோ ஒரே வீட்ல தா இருக்கோ இவ மட்டுதா மிஸ்ஸிங்கு அம்மாக்கு பயப்புறப் பையே இருக்கிறதுல அவரு மட்டும் அம்மா கிட்டியே இருக்காரு
பரவால்ல ஆனா அவ்ங்க தங்கச்சிக்கு வருத்தமா இருக்குல்ல
இல்ல இல்ல அவளு அந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா நடந்துப்பா அவ்ங்க மாமியாருக்கு எப்டி புடிக்குமோ அந்த மாரி நடந்துப்பா
ஆ
அதுனால இவள எதுமே சொல்ல மாட்டாங்க சொன்னாலு அதுக்கேத்த மாதிரி அவ எதாவது ரெண்டு பேரு பேசி சம்மாதானோ ஆய்ருவாங்க ரெண்டாவ்து ஒன்னு வந்துச்சா அதுக்கு எங்ளுக்குதா ஆகல அத வீட்டு விட்டு போ போ சொல்லிட்ருக்காங்களா ஆனா அது போ மாட்டிங்குதா
ஓ ஆனா இருந்தாலு நீங்கெல்லா ஒன்னா இருக்கிறப்ப அவுங்குளுக் வந்து கஷ்டமா இருக்கூல
உ உ அவளுக்கு ஆசயாதா இருக்கு என்னடா நம்ம இல்லேயேனு கொஞ்சோ ஆசதா இருக்கு ஆ அவளுக்கு இருக்கோ இல்லீயோ அவுங்க மாமியாருக்கு என்ன பயோனா இ மூனு புள்ளயு ஒரே எடத்துல வெச்சுட் டு இருக்கறாங்களே எங்க என் பையனையு புடுச்சு இழுத்து இவுங்க கூடயே வெ வெச்சுப்பாங்களோ அப்டினு பயப்படறாங்க அவுங்க அம்மா
அஹ் ஐயோ ஐயோ போயிட்டா கூட என்ன பண்ண போறாங்க அவுங்க
ஆமா அந்த பயோ இருக்கு அவுங்களுக்கு அதுனாலயே ரொம்ப பொத்தி பொத்தி பாக்கறது
நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாரி மாமா அழகல்ல ஆனா என் ஃபிரெண்டு ஃப்ரெண்டு உங்கள மாரி
ம்
ஆனா அவுங்க வந்து அத்த பையனல்லா கல்யாணோ பண்ணிப்பாங்ளா
ஆமாமா பண் பண்ணிப்பாங்க என் சொந்த அண்ண தவர அண்ண தம்பி தவர யாரு வேணா கல்யாணோ பண்லா எங்க இதுல
ஓ
சொந்த நம்ம பிளட்டு எங்க அம்மாக்கு வயித்துல பொறக்குறாங்கல்ல அண்ணனோ தம்பியோ அவன அவன த ஆமா அவுங்க தவர நம்ம யார் வேணாலு ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவமே ரிலேட்டிவ்தா அவுங்களுக்குக்குள்ள நம்ம பாக்கணு அவுங்களுக்குள்ள நம்மளுக்கு செட் ஆகல அப்டினா நம்ம வெளில பாக்
ஓ
அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த மாரிதா ஆனா எனக்கு மட்டுதா எங்க வீட்ல பண்ணாங்க என் பெரிமா பையனுக்கு ஆனா வேற இந்த மூணு பேரு வெளி ஆளுகதா வெளிலதா ஃபர்ஸ்ட்டு மாமாவு வெளிலதா மூணாவது நாலா வது எல்லாமே வெளிலதா நாலாவது பாத்தீங்கனா சின்ன பையன்தா இ இப்போதா இருவத்தி அஞ்சு வயசுதா அ ஒன்னு அது நல்ல கேரெக்டர் எனக்கு சின்ன தம்பி ம மாதிரி அ சோ அவன்க்கு அவனு நா என்னோட தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணுவ
ஓ
நானு அவனு சேந்தோனா என் தங்கச்சிய போட்டு பாடா படுத்துவோ அந்த மாரி
அதனாலதா அவுங்க அம்மாவுக்கு பயப்படறாங்க போ
இல்லல்ல நாலாவது
ஓ நாலாவதா
ஆமா நாலாவது சின்ன பையன்
ஆ
அ மூணாவது எல்லா அவங்களுக்கெல்லா முப்பத்தி நாலு வயசு ஆகுது நாலாவதுக்கு து உனக்கு ஒரு ரெண்ட்ர வய்சு மூணு வய்சு வித்தியாசந்தா கல்யாணம் பண்ணது
ஆ
அதனால அவரு ஒரு ஜி ஏ கம்மிதா ஏஜு இருவத்தி அஞ்சு வயசு இருவத்தி ஆறு வய்ஸ் தா இருக்கு
ஓ ஓ
அதுனால ஆனா இப்போ அவளு இப்ப மாசமா இருக்கா அஞ்சு மாசோ அவளுக்கு கல்யாண ஆயி நாலு வருஷோ ஆயிடுச்சு
ஆ
ஃபஸ்ட்டு அவ வேல பண்ணிட்டே இருந்தா
ம்
இப்போ நாலு வருஷோ ஆயிடுச்சு செரி ஒரு கொழந்த பா என்னடா நம்மளுக்கு நேச்சுரலா ஆகலையே அப்டின் சொல்ட்டு போய் டாக்டர் கிட்ட காம்ச்சா ஒரு மூண் மாசோ காம்ச்சா எப்படியோ க கன் ஃபாம் ஆயிடுச்சு இப்போ நல்லபடியா அஞ்சு மாசோ
ஒ பரவாலிங்க தோழி எ வெளிய சொல்லாம இருக்கர்த்து ரொம்ப நல்லதுங்க தோழி
ஆமா கரெக்ட்டு தா மூண் மாச யாருகிட்டயுமே சொல்லல வெளி ஆளுங்க
ல இல்ல அ ஒரு ஏழு மாசோ வெரிக்குமே யாருகிட்டையுமே சொல்ல மாட் நேத்து ரொம்ப நேர
அவ எங்க வீட்ல இருக்கிற அங்க அவதா வேலைக்கு போய்ட்றாளே
ஓ
அவளுக்கு வீட்ல இருக்க சொல்லோ எங்க வீட்ல யாருக்குமே வேலைக்கே அ அனுப்ப மாட்டாங்க ஆனா இவ வீட்டயே இருக்க மாட்டேங்க அவ வேலைக் போய்றா மொதலயே வேல பண்ணிட்டு தா இருந்தா இப்போ மாசமாயிட்டு ஒரு மூண் மாசோ வீட்லயே இருந்தா பெட் ரெஸ்ட்ல இருக்கணு சொன்னாங்கன்னு அ பெட்லஸ் மூணு மாசோ முடிஞ்ச அப்புறமா வேலல்ல விடவே இல்ல அதனால போயி ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னு ஒரு மூணு மாசோ வேல பண்ணா அப்பறமா அது மெட்டர்னிட்டி லீவ் கெடைக்கு ஆறு மாசோ வீட்ல சேல்ரி வருல்ல
ஆ அதனால போறாங்களா
ஆமா அதனால செரி எதுக்கு நம்ம விட்ணு இத்தினி வருஷமா வேல பண்ணு அப்டின் சொல்லி போயிட்டு இருக்கிறா அவர கணவருதா போய் விட்டுட்டு கூப்டுட்டு வராரு
அப்பன்னா என்ன விடுங்க
அதனாலதா விட்டாங்க இல்லன்னா வீட்ல விடவே மாட்டாங்க
ம்
அப்போ கூட வீட்ல திட்டிட்டே தா இருக்காங்க பணோ பின்னாடி போகாத ஒரு கொழந்த ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன வேணா பண்ணிட்டு போ நீ அப்டின்ட்டு அம்மா திட்டுட்டே இருக்கிறாங்க அவளுக்கு
ஆமா அவுங்களுக்கு வருத்ததோ இருக்குல்ல நாலு வருஷமாயிட்சில்ல
ஆம்மா எல்லாருக்குமே ஆயிடுச்சு இவருளுக் ஒருத்திக்கு ஆயிடுச்சுன்னா எங்க அம்மாக்கு என்ன ஆகு ப்பா நல்ல வே நல்லபடியா நாலு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நாலு பேருக்கு கா கொழந்த பொர்ந்துச்சுன்னா அவுங்களோட கடம முடிஞ்சுடு
ம் இதேதா எல்லா ஆ இப்டியே தா எல்லாரு வீட்லயு சொல்லிறாங்க தோழி
ஆமா எல்லாருக்கு ஒண்ணு ஆயிர்ணு நா எப் எப்போமே நா நா வேண்டிக்கும் போ து எல்லாருக்குமே கொழந்த குடுத்துர்ணு சொல்லிதா நா வேண்டிப் எனக்கு தெரியு அந்த கஷ்டம் அதனால நா எப்பவுமே யாருக்கு கொழந்த இல்ல எல்லாருக் கு கொழந்த குடுக்கணு கடவுளே அப்டின் சொல்லிட்டுதா நா வேண்டிப்ப அது ரொம்போ இது என்னோட நாத்னாருக்கு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு அவளுக்கு இல்ல இன்னு
ஆ
இதேதா பிரச்சன இருக்கு இப்போ அதிகமா
ஆமாங்க தோழி இந்த பிரச்சன தா எப்போ முடியும்ன்றத ஃபஸ்ட்டு தெரில
தெர்ல